ஆ வணக்கம்
உங்களோட ட்ரேடிங் எப்டி போச்சு இன்னிக்கி
டிரேடிங் ஐய்யோ இன்னிக்கு ஏ கேக்கிறீங்க ஏங்க எனக்கு இப்பதாங்க ஞாபக வருது நா உங்களுக்கு கூட இன்னிக்கு ஒன்னு எடுக்கலாமா டெஸ்ட் பண்ணி பாக்கலாமானு நெனச்ச வரீங்ளா பாக்கலாமா பத்தர மணிக்கு மேல
ஒரு நூறு ரூபா இருநூறு ரூபா வர மாரி இருந்தா வரே
வரு வரு வரு பணி
ஆ அப்ப பண்ணிறலா ம் செரி வரேங்க ஆ ஒரு டீ குடிக்கிற கா சு வந்தா கூட போதுங்க
வரு வரு வரு இன்னிக்கி பண்ணி பாக்கலா ஏ ன்னா இன்னிக்கு காலையில இருந்து எங்களுக்கு வந்து மூமெண்டே கெடையாதுங்க இன்னிக்கு வந்து பிளாட் மார்க்கெட் டு எங்களுக்கு செரியா எந்த மூமெண்ட் இல்ல அறுநூறு பாயிண்ட் விழுந்தா எங்க எதுமே இல்லங்க நூத்தி ஐம்பது ரூபா தா இன்னிக்கு ப்ராபிட்
பரவாயில்லங்க ஒரு டீ ஒரு ஜூஸ்
ஏங்கா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ளோனு கேக்கணு அத அசந்துருவீங்க ஐநூத்தி அறுபத்தேழு ரூவா இன்வெஸ்ட் பண்ணி நூத்தி எம்பது ரூவா எடுத்தங்க
ஏங்க அது பெரிய விஷயங்க அப்ப இருவது பர்சென்டேஜ் மாரிதாங்க அது
அதனால இல்லங்க ஏங்க அப்ப வாங்கி விக்கிற சார்ஜே செரியா போயிருல இல்ல இன்னு ஒரு எரநூறுவா எடுத்து இருந்தா நின்ட்டுருக்கு
ம் கரெக்ட்டு தா ம் செரி நம்ம பண்ணுவோ நைட்டு ஆ பத்தர மணிக்கு மேல
பத்தர மணிக்கு மேல மார்க்கெட்டே முடிஞ்சிரு ஒரு பத்தே கால் போல ஆரம்பிக்கலா சேரிங்ளா
வெறு கால் மணி நேரமா
ஆமா டக்குன்னு ஏன்னா அந்த டைம் வந்து நல்ல டைமா இருக்கு நம்ம எதுல பண்ணலா குறுட்டாய்ல பண்ணுவோமா இன்னிக்கு
ஆ பண்லா பண்லா எதுலா வேனா பண்லா
அன்னிக்கு போட்ட ஏழாயிரூவா அப்டியே தானே இருக்கு
அதுதா சொன்னே அது லாஸ் ஆயிடுச்சு ஒரு நூத்தி ஐம்பது ரூவா அதுக்கப்றோ எடு
ஏங்க அத லாஸ்ட்டுலா இல்லாத ஆயிர கணக்குல ஆனாதா சொல்ணு இது அது அப்டியே தானே இருக்கு ஏழாயரூபா
அதா சொன்னனே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழுச்சு அவனே எ அக்கௌண்ட்க்கு அம்ச்சு வுட்டா அந்த காச ப்ப மறுப்டி நா அதுல வந்து காசு ஆட் பண்ணனு
அப்பனா இன்னக்கி பத்தாயிரூபா ஆட் பண்ணுங்க
ஓகே ஓகே பண்ணிட்லா
ஓகே ஆ
ம் கண்டிப்பா
ஆ இன்னக்கி நறையா லாபோ எடுத்துட்டீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் தந்தர்ணு
ஓகே டீல் டீல்
ஆ
ஆ பத்தாயரத்துல ஆய ரூபா வந்தாக்காஒங்ளுக்கு எர்நூறுபா பத்தாயரத்துல ரெண்டாய ரூபா வந்துச்சுன்னா ஒங்களுக்கு எவ்ளோ நானூறுபா பத்து பத்து பர்சன்டேஜா சீ ரெண்டாயரூபா வந்துச்சுன்னா ஆ இருவது பர்சன்டேஜா ஆ அப்ப கரெக்ட் தா நீங்க இருவது பர்சன் கே க்கீங்ளா பத்து பர்சன் கேட்டீங்ளா நீங்க
நா பத்து பர்சன்டேஜ் தாங்க கேட்டே
சேரி ஓகே நா ஒங்களுக்கு இருவது பர்சன்டேஜ் தரே நீங்க எடுத்து குடுங்க எனக்கு
ஷோர் இல்லங்க அதாது என்னன்னா மார்க்கெட் இன்னக்கி ரொம்ப வீக்கு செரியா இன்னிக்கி கீட்டிவில ஷேர் போட்டவங்க எல்லாருக்குமே ஓகேவா இருந்துச்சு ஏனா ரெண்டு நாளா நேத்து வந்து எக்ஸ்பீரிங்க செரியா எக்ஸ் பிரிநாளு மார்க்கெட் மூமெண்டே இல்ல
ஆ ஆ நீங்க சொல்ற அந்த வேர்டுலா எனக்கு சுத்தமா புரில
என்னன்னா இப்ப மார்க்கெட் வந்து வேகமா ஏறது பாயிண்ட்டு புரிதா இப்ப ஐயாயிரோ இருக்குன் வச்சுக்கோங்க சடனா ஒரு ஐநூத்தி இருவ து ஐநூத்தி முப்பது இல்ல ஐநூத்தி ஐநூறு அந்த மாரி ஐநூறு பாயிண்ட் ஆற் பாய்ண்ட்டு விழுகணு இல்ல ஏறணு ஒண்ணு ஏறி போகணு இல்லன்னா ரெண்டுமே இல்லாம ஐநூத்தி ஒண்ணு ஐநூத்தி ரெண்டு இல்லன்னா நானூத்தி தொண்ணூத்தெட் டு நானூத்தி தொண்ணூத்து இந்த நாலு பாயிண்ட்டுக்குள்ளயே சுத்தி ஒரு நாள் ஃபுல்லா மார்க்கெட் முடிச்சா ஒங்களுக்கு எப்டி இருக்கு
ஆ கரெக்ட்டு தா ஓ
நேத்து ஃபு ஆஹா இந்த மார் கெட்ல தா நம்ம கிட்ட இருக்க எல்லா காசயு அவனுங்க உருவிட்டுருவானுங்க
ம் ம் ம்
எல்லா நால் நால் பாய்ண்ட்டு எடுப்பாங்க ஆமாங்க படிக்கணு இது வந்து ஒரு கடல் மாறிங்க இத வந்து கத்துக்கறக்கு இதுதா என்ன அதான் நெனச்சிட்ருப்போ நா தா கிங்கு என்னல்லா கவுக்கறக்கு ஆளே இல்லைன் நெனை ப்போ நமக்குமேலயு அங்க எமதர்மன் ஒருத்தே காத்துருப்பா ஆ ஆமா அவேன் என்ன தீர்மானிக்கிறானோ அதுதா
ம் நீங்க இது வரைக்கு ட்ரேடிங் பண்ணதுலயே அதிகமானா லாபோ பாத்த இதுனா எவ்ளோ எவ்ளோ காசு அது
ஆ அதிகமா லாபம் பாத்ததுன்னா எப்டி மொத்தமா கேக்குறீங்ளா இல்ல ஒரு நாள்ல அந்த மாரி
ஆ ஒரு நாள்ல நீங்க பா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வரைக்கு ஒரு அம் ப்ப அது ஐநூறு ட்ரேடு பண்ணிருக்கீங்க அதுல வந்து ஒங்களோட ஹையஸ்ட்டு ப்ராஃபிட்டு எது எவ்ளோ அமௌண்ட்டு எவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க
அ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் முப்பதாயிரோ
வேற போட்டு ஒன்ற லட்சம்மா எப்புடிங்க அது
அதெல்லா முடியுங்க அதுதா எக்ஸ்பிரி ட்ரேடு அன்னைக்கு ஒரு நாளு பயங்கரமா எடுத்தே இதே வந்து வெறு ஆ இதே வந்து எழுவதாயிரம் போட்டு எழுவதாயிரத்தையு விட்ட நாளும் உண்டு இல்லேன் சொல்லல ஆனா வெறு முப்பத்தஞ்சாயிரம் போட்டு ஒன்ற லட்ச்ச எடுத்த அந்த அன்னைக்குங்க வெறு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி எழுவத்தஞ்சு ரூவாயிக்கு வந்து மூணாயிர குவாண்டிட்டி வித்தனா கணக்கு போட்டுக்கோங்க
எப்டிங்க அது அஞ்சுல இருந்து பத்து போனாலே பெரிய விஷயோ நூத்தி எழுவது எப்டி போச்சு அது
அதுதா போகு ஜீரோ டூ ஹீரோன்னு சொல்லுவாங்க நீங்க பங்குச்சந்தைய கத்துக்கிட் டீங்ன்னா தெரியு இது வந்து செவ்வாய் வியாழன்ல மட்டுந்தா இந்த ரெண்டு நாள்ல மட்டுந்தா நடக்கு இது
ஓகே ஓகே ம் சேரி அதே மாரி நீங்க அதிகமா ஒரே ட்ரேடுல அதிக எழந்த பணோ எவ்ளோ
ஆ அது வந்து அம்பத்தி அஞ்சாயிரோ
ம் ஓகே ஓகே பிரச்சன இல்ல ம்
ஒரே ட்ரேடுங்க ஒரே நாளு ஒரே ட்ரேடு கேண்டில் மாத்தி எடுத்துட்டே
ஓ ம் எவ்ளோ வருஷமா நீங்க ட்ரேடு பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்ப ஆறு மாசமாதா இந்த ட்ரேட் பண்றே இன்ட்ரா ட்ரேடு ஆனா ஆ இந்த ட்ரேடிங்கிறது எனக் ஒ ரெண்டு மூணு வருஷமாவே தெரியு மூணு வருஷமாவு இக்விட்டில பண வருதா எதாச்சு ஒரு தங்கோ வாங்கி போட்டுட்டு வச்சிருவே அது நல்ல காசு வரும்போது வித்துருவே சரிங்ளா அந்த கோவிட் டைத்தப்ப ஆ அப்பருந்து ஆரம்பிச்சுதுங்க அந்த கொரோனால அப்போ வந்து கோல்டு வாங்கியிருந்தே கோல்டு ரொம்ப வெல கம்மி அப்பெல்லா பவுனே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரொ நாப்பதாயிரந்தா சரியா அப்ப ஆ நெறைய கோல்டு வாங்கி வச் சுருந்த நெறையா டாட்டா மோட்டோர்ஸ் அந்த மார்லா வாங்கி வாங்கி வச்சிருந்தே அது எல்லாத்தையு நா இப்பதா எடையிலதா வித்தே சொன்னனா அதுலே பாதி இன்னு விக்காமதா வச்சிருக்கே
ஓகே ஓகே ம் எல்லாமே உங்களுக்கு லாபத்துல தான நீங்க வித்தீங்க
லாபத்துலதா வித்தே கோல்டு எல்லா இப்ப எவ்ளோ காசு பாத்தீங்கல்ல
ம் ஆமா இப்போ ஒரு ஒரு மாசமா இந்த ஆ இதனால கொஞ்ச கோல்டு கொஞ்சொ கொறைஞ்சிருக்கு ரொம்பெல்லா இல்ல ப்ரோ
ரொம்பல்லா இல்லேங்க அது என் இப்ப ஒரு கிராம் வாங்கணுனா பதினாறாயிரூபா நம்ம கைல இருக்கணு
ம் நாமா
செய்கூ
ஆனா வெளிநாட்டுலல்லா வந்து கொஞ்சோ இந்தியா விட கொஞ்சொ காசு கம்மியா இருக்குன்னு கேள்வி
தா அங்க வாங்கனுன் வச்சுக் கோங்கள பதினோரயிரூபா இருந்தா வாங்கலா இன்னைக்கு மதிப்புக்கு
நீங்க கொரியால போறீங்களா அங்க எவ்ளோன்னு விசாரிச்சு சொல்லுங்க
கொரியால இல்ல கொரியால நல்லா இருக்காது கத் தார்ல நல்லா இருக்கு நா கத்தார் செல்வ கத்தார் செல்றப்போ நா உங்களுக்கு கால் செய்யறே சேரிங்களா நீங்க உங்களுக்கு என்ன மா வேணு என்னன் சொல்லுங்க இப் ப கத்தார்ல வந்து பாத்தீங்கன்னா சேதாரம் கெடையாது
ஓகே அங்க எவ்ளோ இருக்கு வெலை
அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து நா ஒரு செயினு வாங்குனே கத்தார் மலபார்ல பதி ஒரு கிராம் வந்து பதினோறாயிரத்தி நூத்தி இருவத்தஞ்சு ரூபா
அவ்ளோதானா இங்க வந்து இருபத்தி ஆ ரெண்டு கேரட்டு ஒரு கிராம் வந்து பதிமூண ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபா எவ்ளவோ இருந்துச்சு
சம்திங் செய்கூலி சேதாரத்தோட சேத்தி இங்க பதினறாயிரத்தி எரநூறு ரூபா சம்திங்க இன்னைக்கு ரேட்டுக்கு
ஆ அங்க வந்து அதெல்லா இல்லியா
அதெல்லா கெடையாதங்க
ஆ
கோல்டு நல்லாருக்குங்க எங்கன்னா அங்க உற்பத்தி உங்களுக்கு அங்கிருந்து தானே துபாய் இந்த மாரி எடத்துலருந்து தானே
ஆ
அவுங்களுக்கெல்லா சுரங்கத்துல இருந்து நேர வந்துரு அவங்களுக்கு வரி கம்மி புரியுதுங்களா நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வரக்கு வரி அதிகோல்ல
ஆ ஆமா ஆமா ஆமா
அதனாலதா
ம் நீங்க எப்ப போறீங்க கத்தாருக்கு
கத்தாருக்கு வந்து நான் இப்ப அடுத்த மாதம் சவுத் கொரியா போறன்னா அ சவுத் கொரியா போயிட்டு எங்கள அங்க எங்க நிறுவனம் நா முன்னாடி வேல பாத்தேன்ல அந்த நிறுவனத்துக்கு போய் ஒரு பார்ம் ஒண்ணு எழுதி குடுக்கணுங்க எழுதி குடுத் தா நா இவ்ளோ நாள் வேல பாத்தன்லையா அதுல அந்த மெடிக்கல் அல்லோய ன்சு அந்த பி அ இங்க எப்டி பி எப் னு சொல்றோ அங்க பி ஃப் கெடையாது அந்த மெடிக் கல் அல்லோன்ஸ்ஸெல்லா புடிச்சிருப்பாங்கல்ல அந்த காசெல்லா ஒரு பெரிய தொகையா இருக்கு அந்த தொகைய வாங்கீட்டு வரணு ஆ அத வந்து கிளைம் பண்றக்கு நேர்லதா நம்ம போகணு
அ ஓகே ஓகே ம் புரிஞ்சுது ம்
ஆமா அதுல ஒரு ஏழு எட்டுல எட்ரூபா வரைக்கு மேல நிக்கிதுங்க பிடிச்ச தொகையே
ஆ அப்ப அங்க ஒரு ஏழு லச்சோ உங்களுக்கு இருக்கு சேவிங்ஸா
ஆ எட்டு லச்சோ இருக்கு அது போக வந்து பாத்தீங்ன்னா ஆ நாங்க அந்த கம்பெனில இருக்கும் போது வந்து சாப்பாடெல்லா வந்து பாத்தீங்ன்னா நாங்க மெஸ்ல சாப்பட மாட்டோ நாங்களே எங்க ரூம்ல செஞ்சுதா சாப்ட்டுகிட்டோ அவுங்க குடுத்த சாப்பாட நாங்க வாங்கல சோ அதுலியும் கொஞ்சோ பணமெல்லா இருக்கு நெறையா மொத்தமா ஒரு ரவுண்டா ஒரு பத்து ரூபா நிக்கு
ஓகே ஓகே ம் அப்ப அந்த காச நீங்க எடுத்துட்டாக்கா நீங்க உங்களோட லச்சியத்த ஆன வீட கட்டியர்லால்ல்
ஆ ம் எ எப்டி சொல்றது லச்சியத்துக்கான வீடுனா அந்த காசு அந்த அனா அந்த பதினேழு லட்சர்ரூபானா சேர் த்திதா சொல்ற பதினெழு லட்சர்ரூபானு
ஆ ஓகே ஓகே
ஆமா அதுல ஒரு பத்து லட்சர்ரூபா அதெல்லா சேத்திதா பதினேழு லட்சர்ரூபானு சொல்ற
உ அப்ப என்ன இன்னொரு வருஷத்துல நீங்க கொரியால பேய் சேத்துருவீங்க அடுத்த வருஷோ வந்து வீடு கட்டிற வேண்டியதா
நீடு கட்டீறனு என்ன செய்ய நாளைக்கி நாளைக்கு நெலமைய ஓட்றதே பெருச இருக் நாளைக்கு ஒன்பதாந் தேதி பொறக்குது நாளைக்கு நாலு மணிக்குள்ள நா வந்து அந்த முதல் தவணை லோன் கட்டணு இன்னு எந்த ஏற்பாடு பண்ணல என்னா பண்றதுனே தெரியாம உக்காந்துருக்கே
ஆஹா அந்த அ கோயிலுக்கு கொடுத்த காச இங்க கொடுத்துருந்துருக்கலா நீங்க
அது நா குடுக்கலயே எங்க வீட்ல குடுத்தாங்களே
ஒங்க வீட்ல ஒங்களுக்கு தரமாட்டாங்களா நா கேட்டா
ஆஹ நா அந்த மாதிரிலல்லா உனக்கென்ன செலவு இருந்துச்சு அப்ப நீ வேல பாத்து என்ன பண்ண உன்ன யாரு அப்டி வாங்க சொன்னா அப்டி இப்டினு ஏதேதோ வரு அதனால எது இல்ல எனக்கு என்னன்னா டெபாசிட் பணோ இருக்குங்க அத எடுத்தா கை வச் டா ஒடஞ்சுருமோ அப்டின் ஒரு தாக்கம் இருக்கு இன்னோன்னு தெரியுங்ளா நா வேல பாத்த நிறுவனத்துல பதிமூணாயிர ருவா பணம் வரும்ல ஒங்ககிட்ட சொல்ல மறந்துட்டே எ அக்கோண்டவே சஸ்பண்ட் பண்ணிட்டாங்க என்ன மட் டு இல்ல நெறைய பேர சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இன்னக்கி பதினேழு பேருக்கு மேல
ஆமா அவெந் தா கிளியரா சொல்லிக்கிட்டே இருக்கா ஒழுங்கா வேல செய்ல சும்மா இஷ்டத்துக்கு அடுச்சு விட்டானா நாங்க கொஞ்சோ வார்ன் பண்ணுவோ ஹோல்டு பண்ணுவோ ட்ரைனிங் அட்டன் பண்ணி அ கரெட்டா மறுபடியு அப்ப எதுக்கு
நாங்க என்னன்னா ஒரு ஒரு ஒரு மிஸ்டேக் என்ன நடந்துச்சுன்னா முந்தா நாள் நடந்த மீட்டிங்ல சொல்கிட்டே இருந்தா வார்னிங் வந்துகிட்டே இருந்துச்சு மீட்டிங் அட்டென் பண்ணனும் மீட்டிங் அட்டென் பண்ணனுனு மூணு முறையு என்னால அட்டன் பண்ண முடியலைங்களா அவன் போட்ற டயத்துக்கு என்னால முடில ஒண்ணு ராத்ரீல போட்டா கூட பரவால்ல அவெ மட்ட மதியானத்துல போட்றானா ட்ரேடிங் கிளாஸ் அப்பறோ மூணு மீட்டிங்கு போடாதனால அக்கோண்ட வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மெயில்லயு அதா வந்துச்சு அ வீ ஷுட் அந்த இந்த மாரி ரி நீங்க அ ப்ராப்பரா வந்து நீங்க மீட்டிங் அட்டன் பண்ல எனக்கு மட்டு இல்ல என்னோட கெமியா ஃப்ரெண்டுக் கு இன்னோரு ஃப்ரெண்ட் சவுத் தெரியால இருக்கு எல்லாரு இருக்காங்க நாங்க யாருமே மீட்டிங் அட்டன் பண்ணாத எல்லாத்தையு சஸ்பண்ட் பண்ணி தூக்கிட்டா
ஆ எனக்கு வந்துகிட்டே இருக்கு அ
ஆனா அந்த பணம் வந்து என்ன சொல்றா பே அவுட்ல இருக்க அந்த டாலர் வந்து நீங்க கரெக்டா வேல பாத்துருந்தீங்கன்னா அது உங்க அடுத்த பேமண்ட் டேல வந்துருனு ஏங்க நேத்துதா பேமண்டே ஏழா தேதி அப்ப வந்துருமா
ஆ வந்துறு ஆ ஓகே எனக்கு நா ஒரு வாட்டி தா காசு எடுத்துருக்கே அவெ சொன்ன தேதில கரெக்டா வந்துருச்சு
சொன்ன தேதினா எப்டி ஏழாந் தேதினா ஏழாந் தேதி வந்துருச்சா ஒங்களுக்கு
எனக்கு இருவத் ஒன்னா தேதி அவெ பே அவுட் ப ரிலீஸ் பண்ணா அங்க இருந் து என்னோட எந்த அக்கோண்ட்டுக்கு வந்துச்சு தெரியுமா அது வைஸ் அக்கோண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு இப்ப நம்ம மார்க்குல பாத்தீங்கனாக்கா வித்ட்ரா போட்டோனே டக்குனு ஒங்களுக்கு
இல்ல இல்ல நா கேக்குறே இப்ப ஏழாந் தேதி எனக்கு பே அவுட்னா எத்தனாந் தேதி வரணு
அங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் புடுச்சுக்கங்க அதா ஒங்களுக்கு உதாரணொ சொல்றே இப்ப நம்ம மார்க்குல வித்ட்ரா போட்டாக்கா அடுத்த ஒரு அர மண் நேரத்துல ஒங்களுக்கு மெயில் வந்துரு வித்ட்ராவல் வந்துருச்சு நீங்க கிளைம் பண்ணுங்கன்னு அதே